ஹலோ ஹலோ வணக்கம்க்கா
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
சாப்ட்டீங்களா எல்லாரு நல்லா இருக்காங்க
சாப்ட போறோ
என்ன சமையல்க்கா
இன்னைக்கி
அது எப்டி வைய்ச்சிங் ங்க எனக்கு டபுள் வாய்ஸா ஆ கேக்குது எக்கோ அடிக்குது நா பேசுறது திரும்ப ரெக் தெரியலங்கலே அது எப்டி வச்சீங்க்கா
கர் ஸ்பீக்கர்ல போட்டுயிருக்கீங்களா
இல்ல இது ஸ்பீக்கர் கெடையாதல்ல இது ஸ்பீக்கர்லல்ல போடல
அதன வராது
ஸ்பீக்கர் கெடையாதுக்கா இதுல உம் போ
உப் இப்டி வச்சோம்ன்னா எப்போது வைக்கிற புளிகொழம்பு மாரிதா அதாது காரகொளம் மாரி வைப்போ ஒன்னு புளி ஊத்தி வச்சா புளிகொழம்பு இல்லைன்னா காரகொழம்பு தேங்கா
இதுல காய் என்ன போடுவீங்க அது புளிகொழம்புக்கு கத்திரிக்கா மேக்சிமம் போட்டோ நல்லா இருக்கு ஆன ஏ வீட்ல பிடிக்காது அவருக்கு அரிப்பு வேணான்டுருவாரு அதுனால முருங்கைகா மாங்கா ரெண்டு உருளகிழங்கு அது கொழந்தைங்கக்காக அப்டி போட்டுகிறது செரிக்கா நைட் நைட்டே பஸ்டு ஊற வச்சருவீங்களா இதுக்கு நாளைக்கு சமைலையு யோசிசெ செரி நாளைக்கு கொண்டகடல போட்டு காரகொழம்பு வைச்ச இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துவீங்களா
எப்டிங்க
தேங்க அரைச்சி ஊத்துவீங்களாக்கா இதுக்கு கொழம்பு வந்து சுண்ட அந்த கிரேவி மாரி ஒரு மாதிரி இருக்கு
அது மாரி சில டைம் வைக்கலா ஆனா வந்து ரொம்ப வராது நெறைய கொழம்பு வைக்க முடியாது நாலு தேங்காய் அரைச்சு ஊத்துவே ஊத்தோனா நல்லா இருந்துச்சு அது ஒரு பிளேவர் டேஸ்ட் ஊத்தாம வைக்கலா அது வந்து திக்கா கலக்கதன்னு இருக்கு ஆனா நெறைய இருக் வைக்க முடி
வைக்க முடியாது நா நெனச்சே அக்காவுக்கு கொஞ்சோ தங்கச்சிக்கு கொஞ்சோ வரச்சிட்டு வரதுனால அத கொஞ்சோ ஊத்தி தா வைப்பே ஒரு முடி அர போட்டுவே உம் பால் மட்டுமா இல்லை அப்டியே தேங்காயோட அரைச்சு ஊத்திருவீங்களா
புரியல்ல
பால் மட்டுமா இல்லை தேங்காயோட அப்டியே அரைச்சு ஊத்திருவீங்க சொல்றாங்க அது ஒரு மாரி மட்டன் கொழம்பு சொல்றாங்க மட்டன்
ச்சாங்கிட் ட்டுகார் சூப்பரா இருக்குன்னாங்க தேங்காய் அரைச்சு ஊத்திட்டா வைச்செ எப்போது நா தேங்கா ஊத்த மாட்டே கிரேவியா வச்சு விட்டுருவே நேத்து தேங்கா அரைச்சு ஊத்தி வச்சன் அந்த கோயில்களா கெடா வெட்ட கறிகொழம்பு வைப்பாங்கல அந்த மாரி ஒரு டேஸ்ட் வரு அது செரி வச்சுபாப் ப்பமே அப்டின்னு சொல்லி வச்செ நேத்து நல்லா இருந்தது இது மாரியே இனிமே வை அப்டின்னு டாங்க
த
அது ரொம்ப நாள் அதயே வெக்க மாட்டே இப்ப கொஞ்சோ ஃபிளேவரா மாத்தி பாப்போன்னு பா தோம்னா அது நல்லா இருக்கும்ட்டு ஒரே மாரி வெச்சா அந்த டேஸ்ட்டு இருக்குதா கொஞ்சோ டிஃப்ரெண்டா எல்லா இனிமே இது மாரி வையுனு அந்த பாலு மட்டு ஊத்துனா அந்த கிரேவி நம்ம நல்லா அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம எல்லா வதக்கி எல்லா வெச்சிருவோ இந்த பால ஊத்துனா ரெண்டு சேந்து வள வளன்னு ஒரு மாரி அந்த இது கெடைக்க மாட்டேங்குது இதே தேங்காய நம்ம நம் கொஞ்சோ ரொம்ப திப்பி திப்பியா உள்ள இப்ப நம்ம சன்னா மசாலா செஞ்சோ ஒரு மாரி கார கொழம்பு வெச்சு செய்றோ அப்டினா கொஞ்சோ திப்பி திப்பியா ஊத்தணு அப்புறோ சேனக்கிழங்கு வருவலு பால் டிக்கெல்லா செஞ்சா கொஞ்சோ திப்பி திப்பியா தேங்கா தெரியணு நைஸா அரைக்கக் கூடாது
பரவாலக்கா நெறயா கைப்பக்குவோ நெறயா வெச்சிருக்கீங்க உங்களுக்கு இதுக்குனே உங்கள ஃபாலோ பண்ணிட்டு நா பின்னாடியே வர போறே
ஆ அதாவது பால் கறிக்கு வந்து தேங்கா தெரியணு நை ஸா அரைக்க கூடாது சேனக்கிழங்கு வருவளுக்கு அரச்சு ஊத்துவோ அதும் நைசா அரைக்க கூடாது கொ கொஞ்சம் ஞ்சோ திப்பி திப்பியா இருக்கணு அப்பதா இந்த கல்யாண வீட்ல வெக்கிற மாரி இருக்கு செரிங்ளா அதே மாரி இப்ப நம்ம நீங்க சொல்ற மாரி பால் மட்டு ஊத்தி பாத்து என் தங்கச்சி வீட்டெல்லா வெச்சு குடுத்தா அய்யோ எனக்கு புடிக்கல எங்க வீட்ல யாருக்குமே புடிக்கல அது நல்லா ரொம்ப நைசாவும் மைய்ய அரைக்க கூடாது ரொம்ப திப்பி திப்பியாவு அரைக்க கூடாது நா சொன்ன மெத்தேடு பால் கறிக்கு இதுக்கு இருக்கிறத அப்டிதா அரைக்கணு திப்பி திப்பியா இதுக்கு ரெண்டு கலந்து அ மீடியமா அரச்சு கடசியா ஊத்திட்டு அதுக்கப்பறம் புளிய ஊத்தினே மாங்காய போட்டு கொதி வ ந்த ஒன்ன எறக்கிட்ட மாங்காய்க்கு சுண்டல் குழம்புக்கு சூப்பரா இருக்குது இன்னு சாப்பில்ல சாப்ட உக்காரும்
எப்டி இது கொழம்பு மட்டு வெச்சுட்டு சாதோ வடு வெச்சுக்குவீங்க ரசோ இதெல்லா ரசோ பொடலங்கா எங்க வீட்டு தோட்டத்துலயே போட்டது வீடு சூப்பர்க்கா சூப்பர்க்கா ம் புடலங்கா, கத்திரிக்கா பக்கத்துல வர அந்த வெத அந்த தக்காளி பாத்தீங்னா விக்கிற வெல வாசிக்கு அது பாட்டுக்கு சூப்பர்க்கா ஆமாமா
அத அப்டியே ஒரு கண்
செடி வெச்சிருந்தேன்கா கொய்யா மரோ மாமரோ அப்பறோ வந்து வாங்கி வெச்சிருக்காங்கனு ம் மாதுல வந்து மாம்பழோ மாங்க மாங்கா மரோ கொய் யா ம் வாழ வெச்சிப்போ ம் வீடு கட்டினனால எடோ சொல்லிருக்க ம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு கலர் கலரா எதோ ஒரு லைட் ரோசு ரெட் கலர் ரோசு அப்றோ இன்னொரு கலர் என்னது ஒரு மாரி ஓய் டு அ ரோசு கலந்து ஒரு ரோஸ் அப்றோ பவளமல்லி ஃபர்ஸ்ட் செம்பருத்தி நார்மலா செம்பருத்தி இது நா மெ ய்ன்டன் பன்றதே பெரிய வேலயா இருக்குங்க்கா அத எங்க வீட்டுகாரு பாத்துபாரு நா அதுல வந்துட்டு இது பண்ண மாட்டே ம் நா சமையல் வேல, வீட்டு வேல, துணி துவைக்கர்தெல்லா ஏ வேல அதெல்லா வேல காலைல ஆனா ஒரு நாலஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எங்க கணவர்தா ஃபுல்லா அதெல்லா
அத சும்மா சொல்லக்கூடாதல்ல
அதெல்லா புல்லு இருந்தா புல்ல வெட்டி போடறது இந்த மார தண்ணி ஊத்தறது சாய்ந்தரமு அதுங்கள பாத்துக்கறதுதா அவருக்கு மொதோ வேல இங்க வந்தாவே அடுப்படிவேல எனக்கு அவனுக்கு தோட்ட வேல அதெல்லா பாக்குரதா அவர்வேல ங் எங்க வீட்லியுமே கா எங்க வீட்லியுமே வந்து மாமரோ கொய்யா மரோ அப்புற வந்து இதுல கத்திரிக்கா செடி மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லா சும்மா சும்மா சின்ன சின்னதா அந்த கருணகிழங்கு சேனகிழங்கு அப்புறோ என்ன போட்டிருக்கோ புங்கமரோ இருக்கு வீட்ல உ மூணு செண்டி எடத்த வீடு கட்டிட்டு மீதி எல்லாமே ஆ போட் இருக்கேகா அது வந்து ஆத் ஆத்து மணல் இருக்குல ஆத்து மணல்ல வந்து இஞ்சி வெலக வக்கலாம்
ஓ ஆத்து மண்ணல்லா வரு
ஆ ஆத்து மணலுக் தான் வரு தண்ணி ஈரப்பத அதிகமா இருக்னோ அதுக்கு அப்டீனா எங்ளுக்கு எங்கவீட நான் கட்டீர்கர எடமே செம்மண் தா ஆ இங்கியு நாங்களு அதேதா கட்டீர்கோ
ம்
ம் அதனால ஆ அது அப்றோ கா கத்திரிக்கா அப்றோ வந்து இது குச்சி கிழங்கு அப்புறோ வந்து சக்ர வள்ளிகிழங்கு இதெல்லாமே போட்டருக்கோ தேவையானது அப்பப்ப பறிச்சு சமசிக்குவோ இது கடையிலயே மோஸ்ட்லி வந்து கடையில வாங்கிக்கிற தில்ல பிரிஜ்லயு வச்சுக்க மாட்டோ அப் அப்பப்போ அன்னந்னைக்கு சமைச்சுக பாத்துருக்காரு பாத்திட்டு நானும் பொடலங்க பொரியல் தாக்கா சென்சே பருப்பு வேக வச்சு பொடலங்க பொரியில் தான் செஞ்ச தம்பிக்கு இன்னிக்கு தா பஸ்ட்டு டே ஸ்கூல் போறாங்க யூகேஜி சேத்திருகே ஆமா ஒரே அழுக ஸ்கூல்ல கொண்டு போய் க்கு கத்துக்க என்னைய கூடிட்டு போயிருமா தய தைவு செய்து என்ன கூட்டிட்டு போயிருமா அப்படின்னு
ஏன் பேரனு அத வீடிய எடுத்து அனுப்பிருக அம்மா என்ன காப்பாத்துமா என்ன வுட்டுடு போய்டாத மா அது வீடியோ எடுத்து போர் என் பேரன அப்படியே கோயம்புத்தூர்ல இருக்காங்க கவுன்னம்பாளையத்துல அய்யய்யோ அது வீடியோ எடுத்து போட்றுக்க அவ்ளோ கத்துது அம்மா எனை காப்பாத்துமா காப்பாத்துமனு நா அப்படித்தா பஸ்ல கூட்டிட்டு போறே உன்னாலே என்ன மானத்தை வாங்கிட்டா அவங்க அம்மா முன்னாடி இறங்குற நா அப்படியே பின்னாடி இறங்குறே அஐயோ என்ன அம்மா காப்பாத்து காப்பாத்து பஸ்ல எல்லா என்னனய பா ராங்க யார் குலந்தாங்கன்னுங்க என் பேராதாங்க அங்க பாருங்க அவங்க அம்மா முன்னாடி போறலா அதனால அது கத்துங்க அப்படின்னு என்ன செத்து மாட்டி விட்டுரும் போல இருக்கு யாரோ புள்ளைய கடத்துற மாதிரி இருக்கு அதே இது வீடியோ இன்னைக்கு எடுத்து அனுப்புறா எப்பொ புதன் கிழமை அனுப்பிருக்க நேத்து தா பஸ்ட் டே சேத்திருக்காங்க போயிட்டு ஒரு ஒன்வர் பேரண்ட் போகிரதிங்க கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏதது
இவங்க நல்லறைவயாசு
ஓ
நாலரை வயசு அதுல இது டேரெக்டா யூகேஜி ஆ வீட்லயே வந்து நானு கொஞ்ச எஜிகேட்டட் அ சொல்லி் கொடுத்துட்டே எல்லாமே
இப்ப செப்டம்பர் வந்தாதான் மூணு முடிது அது கூட அவக்கு அப்படிங்களா ஆ சரி சரி பாவம் அப்பனா ரொம்ப கொழந்த இவை இருபத்தி ஒண்ணு தம்பி
ம்
அதனா ரொம்ப கொழந்தைங் ளா நானு சரி வீட்லயே ஏ, பி, சி, டி, அ, ஆ, இ, ஈ எல்லா சொல்லி குடுத்துட்டனா அவங்ககிட்ட போய் கேட்டு இந்த மாரி சொல்லுவா அப்டியே எழுதிருவா அப்டின அப்ற டேரெக்டா யூ கே ஜி யே போட்டாங்க
ஓ
நீட்டா ஃபஸ்ட் ஏ ஏஜ் கரெக்டா இருக்கு அடுத்து ஒன் ற வயசுல ஒன்னாவுது ஒன்ற ல்ல அஞ்சர வயசுல ஒன்னாவுது சரியா இருக்கு ம் ம் ம் அப்பற அதுக்கு முன்னாடி பால்வாடி கூட்டி கொண்டோயி ஒக்கார வச்சிருந்தே அப்பற கொஞ்ச பழகிட்டா வீட்ல இருந்துட்டு போ றனால கொஞ்ச இதா இருந்தா அப்பற ரொம்ப அழுக ஆரம்பிச்ட்டா னு உட்டுட்டு வரும்போது எனக்கு அழுவாச்சி தாங்க முடில அவன விட்டுட்டு வரும்போது கொஞ்ச நேர அமைதியா இருந்தா அப்ற எல்லா பிள்ளைகளு அழுக ஆரம்பிச்சொனி னதா கொழந்தைங்க இருந்தாலு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாலு வீட பாருங்க இப்பிடி இருந்த வீடு இப்பிடி இருக்குனு நீட்டா இருக்குது அதுக்கு முன்னாடி வெளையாடற பொம்மைங்களா போட்டு குப்ப மாரி இருந்த வீடு
இப்ப புள்ளைங்க ஸ்கூல் போனொனே இப்பிடி இருக்குனு வீடியோ ரீல்ஸ்ல பாத்த இன்னைக் காலைலதா பாத்தே எல்லாருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் போல கொழந் தைங்க என்னாதா சேட்ட பண்ணாலு வீட்ல இல்லனொனே எம் பொண்ணு உட்டுட்டு வந்துட்டு வீட்ல ஃபோன் வீடியோ கால் பண்றா எம்மா என்னதா வந்து இப்ப இந்த ஒன்ட்ட ஃப்ரீயா இருக்கே பேசலானாலு அவ இல்லனா எனக்கு கஷ்டமா இருக்குதுமா அப்டிங்கிறா எம் பொண்ணே
எனக்கு அலுவாச்சி தாங்க முடில அவன விட்டுட்டு இருக்குமோ வெளிய வந்துட்டு என்னால அவரு எங்க வீட்டுக்காரு திட்டு திட்டுன் திட்றாரு இவ்ளோ நாளா வீட்ல இருக்கும்போது தி ட்ற அப்ற இங்கிருக்க ஸ்கூல்ல உட்டுட்டு என்னதா இருந்தாலு மனசு கேக் இருக்க மாட்டேங்குதல்லங் அப்டினு சொல்லிட்டு பயங்கரமா திட்றாரு ஒழுங்கா வந்துரு அவனே போன் சொன்னா வந்துரு அப்டின் ஒன்னே செரின்ட்டு நானு விட்டுட்டு வந்துட்டு தனியா அழுக ஆரம்பிச்ட்டே
குடுக்க முடியு அதது வயசுல அததா நம்ம செய்றது செஞ்சுதானே ஆகணு
கண்டிப்பாக்கா அவுங்க அக்கா உங்களோட
ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஆ மிகவும் மீண்டும் தொடருவோம்